சொல்லுப்பா சொல்லு நைட்டுக்கு தோச இட்லி அந்த மாரி ஏதாவது நாளைக்குதா பிரியாணி நாளைக்கு தா வருவீங்களா இல்லையா
சுப்பறன் தெரில சுப்பமா அம்மாட்டதா கேகும்
அம்மா ஓ உங்க அம்மாட்ட கேட்டுதா முடிவு பண்ணுவியா
இல்ல அம்மா எல்லாரையு கூட்டிட்டு போந்தா சொல்லுச்சு அம்மா எல்லாரு போ ங்க அப்டிதா சொல்லுச்சு சேர் அதா அவங்க வராங்களா என்னன்னு து கேக்கணு சந்தியா கிட்ட கேட்டா சந்தியா சொல்றா அவ என்ன கூப்டவே இல்ல அப்படிங்கறா லுஸ் மாதிரி இப்ப நாசொன்னா அவளுக்கு என்ன வளகாப்பு வக்கறாங்களா உம் ஆம வந்து எல்லாத்தையு வாங்க வாங்க
ம் ஆ அவனை தனியா தானி வாடா இவள தனியா ஏ பாடி இவெண்ண லூஸா பெரியம
எனக் தெரியவே தெரியாது அவளுக் கு பார்த்டேனு எனக்கு தெரியாது யாரு எனிட்ட சொல்லவே இல்ல அப்டின்ன சொல்லிட்ருக் அவ ஒரு பைத்தியண்டி என்னா பண்றது தெரியல அவள வச்சு
உங்க அம்மா வரமாட்டானு நெனைக்கிறியா ம்
ஏ
வருவான் சொல்ற நானு
அவ வருவா எனக்கு தெரியு ஆனா நீ இன்னைக்கு கூப்புடு போது அங்கேயே ச வென்னமா அங்கேயே சண்டைமா நீங்க போரதாருதந்தா போங்க இல்லனா விடுங்க அப்டின்னு இருந்தா அதத்தா நா அவுங்கிட்ட கேட்டு ட்ருஇந்தே என்ன சண்டனு
தெரில்லே இன்னைக்கு நைட்டு தா என்னன்னு தெரியு மறுபடி வருவான்னு ல்ல துணிலா எடுத்துட்டு போயிட்டா போகல போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டே வச்சுட்டு வன்ட்டாங்க இவ எடுத்து சுத்திட்டே பார்கணி தூக்கிட்டு த பாரதி கேட்ட மாட்டாரு தூக்கிட்டே சுத்துவா தெரிமா ஒரு வாரமா அந்த சீன காட்டிட்டே இருந்தாங்க தெரிமா ஆனா அவ ஒர் இவ ப்படியே சுத்திட்டே அங்க இங்க வச்சுட்டு இப்ப நைட்டு வந்துருவா பாரு நைட்டு கூட இல்ல சாய்ந்தர வந்துருவா வந்து என்ன பண்ணுவ பேக வெளியே வச்சிருவா கேட்டுகிட்ட
ம்
வெளியே வச்சிட்டு ஓடிருவா ஓடிட்டு நைட் ஒரு மணி அந்த மாரி வந்துருவா அந்த மாரித பண்ணுவா
அவனுக் வெக் கால்லா இல்ல ஏண்டி
ம் ஹும் அதெல்லா அவனுக் இல்லதாலா எப்பயே எழந்துட்டா
அவனுக் என்னிக்கு இருந்துருக்கு
இருந்தாதா ஒரு அது. என்னமோ கர் டுதா இல்ல வரல்ல ஜாலியா இருக்கா ஜாலியா இருக்காண்டி எந்த க்காலயுமே இல்ல நேர நேரத்துக்கு சோறு கறி வேண்மா கறி மீன் வேண்ன மீனு செலவுக் காசு வீட்ல குடுத்துருவாங்க.
ம்
அடிச்சு புடிச்சாது வாங்கிறா இந்த மாரி யாருக் கிடைக் நம்பாளா இங்க வேல கிடைக்கலயே சம்பள கம்மியா இருக்கே அழுகுறோம்
ம்
அவ லா பார் ஜாலியா இருக்
ஆ அதுகள்ள யாருக் அல்லா குண்டு தாண்டி காரணும் கேட்கு போதல்லா காஸ் குடுத்துட்டு இருக்காலுங்க
அட அங்க இங்கயும் வச்சிருவா இவுங்க எல்லா திருடிட்டு திருடிட்டு அந்த. ப் ஆ பீரோலந்து உண்டில்லருந்து எல்லா திருடிறாங்க ஐநூறு ஆயிரன்னு அவளுக் எதுவுமே தெரியாது எவ்வள வச்சிருக்கேன்னு ஃபோன்ல ந்து எடுத்துக்குவாண்டி பாஸ்வேடு தெரியும் அவனுக்கு இவ தூங்குவா நைசா ஃபோன்லாந் எடுத்துக்குவா அதயு இது பண்ணிட்டு ஜாலிய சுத்திட்டு இருக்கா என்ன பண்றது
இவுள்க்கே ஆள்ஸ் பால்ட்டு பாரு
நீ சாயந்தர வருவியா போய்ருவியா
எதுக்குப்ப இதயே ரெட்
கேக்கற நைட்டு என்ன பண்ற வரலாம்ல சேரி என்ன எதுன் பார் ஆமா இங்க என்னன் தெரியல நைட்டு
ஆ முதலவி இல்லாடி நா சண்டே இல்னாலு நா வர்ல நாளைக்க வந்தாலு வருவ என்னன் பாத்துட்டு கூப்புடுங்க
அம்மாவு அப்பாவு டெத்துக்கு பேசி இருக்கலே என் ஃப்ரெண்டு அவுங்க அப்பா எறந் சாங்களா அதனால போய்ருக்காங்கல்ல
சேரி ச்சல்
வந்துட்ருக்குங்க வந்துட்டு தா கேக்கணும் ம் ஒண்டிப்புத்தூர் வந்துட்டு தா கேக்கணும் என்ன ஏதுன்னு
டி எனக்கொரு கால் வர்து அத பேஸ் க்லாமா அட்
அப்டி பேச முடியாதடி ஆமா கத்ததா ஜிஜெக்ட் ஆய்ரும் அன்னிக்கு அப்டித்தானே பண்ணோம் நம்ப லூசு மாரி பத்து நிம்ஷம் பேசிட்டு ஒன்னுமே ப்ரோஜன இல்லாம ஆய்ருச்சு.
சே
முக்கியமான காலா
என்ன என்னடி
அஞ்சு நிமிஷம் தா இருக்கு பேசிட்டு வேணா கூப்புட்டு நீ எனக்கு கூப்புடு அ
ம் சேரி
என்னடி பேஸ்றதுக்கு ஒன்னுமே இல்லாத மாரி இல்லன்னா பேசிட்டே இருப்போ
பேசணு அப்டின்னு சொல்றனால தாண்டி எதுமே இல்ல நம் இல்ல நார்மல் கால்லலா பேசி
ஆமா அதுதா ரூல்ஸ் வேற போட்டு வச்சுடாங்களா
ம்
அபர்ணா காட்டுல்லா பேஸ்தா முடிச்சுச்ச எங்க அவுங்க அம்மா வீட்ல பாண்டிச்சேரியா
டூர் போயிருக்கா ஃபேமிலி ட்ரிப்
ம் லக்காண்டி மலேசியா பாண்டிச்சேரினு சுத்து அவங்க அக்காவது ஒய் சந்தோஷம்
என்னைய வா வான்னுட்டு இருந்தா
நீ நீ எதுக்கு
அவ அப்டி தா காசு அவள ஓட்டு கூட்டிட்டு போறேன் ஆ பத்தாயிரம்மாம் மா அப் அப்றோ நா வர் நானே போட்டுக்கிறே நீ வா நீ எப் போ இருக்கோ அப்ப எனக்கு கூடு நா உன்ன கூட்டிட்டு போறே வானா ஆ அப்றோ நா தா ல் இல்ல வேலை இருக்கு இவனுக்கு எப்டி வருது எனக்கு அடுத் து ஒரு கல்யாண இருக்கு செவ்வக்கிழமை நைட் புதன்கிழமை முக்கியமான கல்யாணம் அதுக்கு வேற போகணும் அதனால நா நலு அவங்க ஃபேமிலில ஒருத்தவங்க ஒரு அண்ணா உனக்கு தெரியாது விஜய் ஹாஸ்பிட்டல இருக்கும் போது ஒரு கருப்பா ஒரு அண்ணா வந்தாங்கல்ல கொஞ்ச குண்டா
ஆஅ தெரிய அவங்க ச்சாரா
எச்சார்ல வீட் ட்டு பக்கத்துல ஏரியால
ஆஹ சேர் தெரியாதுடி எனக்
கல்யாண அதுக்கு போற ஊரு மதுர
மத்துரைக்கு போறியா அ கரிதோசலா சாப்புடுவே
அத எவ்ள பஸ்ஸுக்கு அவங்க ஏத் ரியால பஸ் புடிச்சு ரெண்டு பஸ் பெரிய பெரிய பஸ் புடிச்சு கூட்டிட் போவாங்கடி
ஆ
ட்டி சாந்தர கல்யாண முடிச்சுட்டு அவங்க பஸ் எடுத்துவாங்க தென் நைட் வர மாரி ஏ கொண்ணு விருப்பமேல்ல அது என்ன பண்றது போய்தான ஆகணு அந்த அண்ணாவு நல்லா தெரியுமா எனக்கு
ம்
அதனால சேரி அவங்கம்மாவு வருவாங்க ம் மாமியார்
யார உங்கமாமியாரா
ம் போயிட்டு வரணு கடுப்பா இருக்குது என்ன பண்றது சேரீதா கட்லானு பாக்கறே ட்ரெஸ்ஸே இல்ல இவகிட்டதா ஒரு சேரீயதா வாங்கிட்டு
கல்யாணத்துக்கல்லா கல்யாண மான பொண்ணுங்கள சேரீ கட்டிட்டு தா வரு
அது எங் மாமிய திட்டு அதனால சேரி கட்லானு முடிவு பண்ணே இல்லன்னா நா எங்க சுடிதா தா முடி அது இல்லாம கட்டவு தெரியாது அங்க போயிட்டு யாருட்ட கட்ட சொல்றது நானு
உ மாமியார்ட்ட கட் வே
மேல கூட ந மடிப்பு எடுத்துருவ கீழே மட்டு அவங்கள எடுக்க சொல்லா ஆ
ம்
மேலலா அவங்க பெருசுபெருசா எடுத்து உட்ருவாங்க நமக்கு புடிக்காது அதனால கீழ மட்டு மேல நானே எடுத்துட்டு நானே கட்டிக்கிறேன்னு ஃப்ஸ்ட் கட்டணு கட்டிட்டு அதுக்கப்புறமா கீழ மட்டு கொஞ்ச இத பண்ணி வுடுங்க அப்டின்டு
ஓ ம்
அதா இவகிட்ட போய் பாக்கணு இனி சாரியதா பாத்து செலக்ட் பண்ணி இல்ல நா பொறந்த நாளுக் கட்னல்ல பிங்க் கலர் அதுவே கட்லாமா அயின் பண்ணின் பாக்குறே
அது நல்லாவேயில்ல
ஏ
அதுவேணா அதாவ்து பட்டு சேரி மாரி நல்லா மடிப்பெடுத்து கட்டி
பட்டு சாரி இல்லயே
பட்டுசாரின்னா அந்த மாதிரி இருக்குமல்ல
ஓ நா வந்து அந்த மாரி பட்டல்லா கட்டி வெயில்ல அங்கல்லா இங்கயே வெயிலா இருக்கு அங்கல்லா எப்டி இருக்கு கசகசன்ருக்கு லைட் வெயிட்டா சிம்பிளா கட்லா அப்டின் பாத்தே
ஹ அவகிட்டதா அழகழகா இருக் குமல்ல பாரு
அழகழகா வச்சிருப்பாலா
ஆமாடி அழகழகா இது வச்சிருக்குது எனக்கொன்னும் புடிக்காது ஆனா சொல்றே
பாக்றே சிம் சிம்பிளாவு இருக்கணு கொஞ்ச லேசாவு இருக்கணு ஏ லைட் வெயிட்டா இருக்க மாரி
ஆ
சும்மா பட்டுனா பெரிய பட்டெல்லா கட்டிட்டு நம்மனால் நிக்
உன்னொட கல்யாணத்துக் கெடச்சுதா அப்ப அதல்லா பட்டா
அப்புறொ அதுல்ல பட்டுல்லாம என்ன அந்த பர் பன்னெண்டாயருவா அந்த சேரீ
பன்னெண்டாய ரந்தானா
அப்ப அதுது அது வந்து பெருசு ம் பண்ண நீ பாக்குற ஒ கல்யாணத்துக்கு ஒரு எ நாப்பதாயருவாய்க்கு எடுக்குறியான் நா பா
நாப்பதாயரத்துக்கு தானா
சத்துக் எடுக்க போறீங்ளா
அப் டீ நா பாத்த முகூர்த்தப்பொடவ எல்லாமே ஒரு லச்ச ஒரு லச்சந்தா
அப்பிடி ஒனக்கி நா நா எழுதி வக்கிறே ஒனக்கு நீ ஒரு லச்ச ருவாய்க்கு சேரீ எடுக்கலன்னா ந ஜமாலுமே எ நா வந்து அதுக்கப் பற நா சொல்றெ இத நா எல்லாத்துட்டயு சொல்வெ முக்கியமா எ புருஷன்ட்ட சொல்லுவெ
நிறுத்து நா வந்து நா எடுப்பேன் சொல்லல
நா நெஜம்மாலுமோ இத நா குண்டு ஏ புருச எ ல்லாத்துட்டுடயு இந்த மாரி இவ வந்து ஒரு லச்ச ருவாய் க்குதா சாரி எடுப்பாலாமா அப்பிடின் நா சொல்லுவே
காத
சேரி நீ கூப்புடு நீ அந்த கால் பேசிட்டு எனக்கு கூப்புடு ஏதோ போன் வந் து சொன்னல்ல அத பேசி முடிச்சிட்டு கூப்புடு நா இதுல